மா தோழி
ஆ சொல்லுங்க கேக்குது கேக்குது என்னாச்சு அப்போ
நா பேசிட்டேருக்கே நெட்வொர்க் இஷ்யூவால அது கட் ஆயிடுச்சு தோழி சாரி தோழி
ஆ நானு அதேதா நானு பேசிட்டேருக்கே எந்த சைட்லயு கேக்கல
ஆ நீங்க எனக்கு வந்து க்ளைன்ட் காமிக்கிது நீங்க பேசுறது எதுமே எனக் கேக்கல
சேம் எனக்கு அதேதா எ எ இந்த சத்தோ எனக்கு எதுமே கேக்கல அண்ட் அத் ஏ நா உங்குளுக் கால் பண்ணா யூசர் இன்னு ஆன்போர்டே ஆகலன்னு வருது
அப்பிடியா செரி செரி செரி தோழி அதுதா எதுமே அவுங்க பண்ண மாட்டாங்க எனக்கு அது வப்டே இப்போ சீமந்த பண்ணி அனுப்புவாங்களே வீட்டுக்கு அப்பவே எங்க அம்மா வீட்ல வந்து பேசுனாங்க நாங்க வந்து டெலிவர் அதா கொழந்த பொறந்ததுக்கு அப்புறோ மூணு மாசோ கழிச்சு அனுப்புறோ அப்டின்னு அவங்க அதுல்லா ஒத்துக் கவே இல்ல இந்த அவங்களனு ஃபார்ட்டி டேஸ்ல அனுப்பிடுங்க ஏனா இது அவங்க அவுங்க குடும்பம் அவங்கதா பாக்குணு எங்களால எதுவு பண்ண முடியாதா எந்த வேலையு பண்ண முல்ல அப்டின் சொல்லிட்டாங்க
ஆ ஆ ஆ
செரி அப்புடி சொன்னவுன்னே எங்க வீட்ல எதுவுமே சொல்லல்ல செரி என்னோட குடும்பம் தா நா தா பாத்துக்கணுணே எதுவுமே சொல்லல அவங்க
அ அ அ
கரெக்டா சீமந்தம் பண்ணி மறு நாள்லயே டெலிவரி ஆயிடு எங்க இருக்க கரெக்டா சீமந்தம் பண்ணி வந்தே ஃப்ரைடே சீமந்தம் பண்ணாங்களா சாட்டடே நைட் நைட்டே எனக்கு பெயினு
ஆ
போன ஒடனே டெலிவரி ஆயிடுச்சு
ஆ ஆம்
அதுக் நார்மல் ஆமா நார்மல் தா அப்போ கூட நா எங்க அம்மா வீட் வீட்ல இல்ல என்னோட நாத்தனார் வீட்ல ஏதோ பங்க்ஷன்னு என்ன கூப்ட்டாங்க கொஞ்சோ சமைக்கலான்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்போ ச அதா சனிக்கெழம ஒரு ஏழு மணிக்கிதா எ ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போனாரு அங்க போய் பண் எல்லாமே பண் எல்லாமே சமைச்சிட்ட ஸ்வீட்லா நல்லா செய்வேன்னு ஸ்வீட்லா செஞ்சுட்டே லெவல்லோ ஓ கிளாக்கு நா எங்க வீட் எங்க மாமியார் வீட்டுக் என்னோட வீட்டுக்கு போனே சேரி ஃபங்க்ஷன் நாளைக் கீ நா எங்க வீட்ல தூங்கி எந்துருச்சு நாளைக்கு வர எனக் டயடா இருக்குன்னா இப்போ வீட்டுக்கு போன ஒடனே எனக் கு பெயினு
ஆமா நீங்க ஏக்சுவலி பச்ச ஒடம்புன் சொல்வாங்கள்ல
ம் எனக்கு வந்து அந்த பன்னீர் கொடோன் சொல்லுவாங்கல்ல அது வீட்லயே ஒடஞ்சிருச்சு பட் எனக்கு தெரியில
ஆ ஆ
நா அந்த சமைச்சுட்டு இருக்கு போதே எனக்கு அது ஒடிஞ்சிருச்சு என்னொட ட்ரெஸ்லா ஈற மாச்சு நா ஒதோ கண்டு நா நோட் பண்ணல டிரெஸ்சு ஈரமானது நோட் பண்டே இப்ப நம்மளுக்கு ஷய்யா இருக்குல்ல நம்ம யூரின் போயிட்டமா என்ன அப்டின்னு அந்த பயத்திலியே நா யார்கிட்டயு சொல்லல நம்மளுக்கு ஒரு ஷய்யா இருக்கு அதெல்லா வீட்டுக் கெளம்பிட்டு வீட்டுக் போன ஒடனே பெயினு
ம்
நானு ஏ ஹஸ்பண்ட் மட்டுதா வீட்ல யாருமே இல்ல அந்த பெயின் இருக்கும் போது அதுக்கப்பறந்தா ஃபோன் பண்ணி எல்லாரு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க ஹாஃப்னவர்ல டெலிவரி ஆயிடுச்சு
ஓ சூப்பர் ம் எனக்கு த்ரீ டேஸ் வெச்சாங்க
ஐயோ நா ரொம்ப பயந்த எனக்கு அப்டே வந்து ஹாஸ் பிட்டல்ல திட்னாங்க ஏன்னா இப்பதா உனக்கு பெயின் வந்துச்சு அதுக்குல்ல நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வீட்டிலேயே இருக்க மாட்டியா காலைல வர வேண்டியந்தானம் இப்டி பிடிந்தின்னா நைட்டு லெவல் எப்டி சொல் டுவெல் தோட்டி ஆயிடுச்சு நா போனதே ஒன் ஓ கிளாக் கிட் ட்ட அதுக்கு அவ்வளோ திட்டு ஹாஸ் பிட்டல்ல டாக்டர்ஸ்லா எதுக்கு இப்போ வந்த இது என்ன டெலிவரி பெய்னா உனக்கு அப்புடி இப்புடின் திட் ச்சாங்க கவர்மெண்ட்தா ரொம்ப கஷ் ச்ச திட்டிட்டே ஒரு இப்போ நம்மளுக்கு யூரின் வர்ற மாரிலா இருக்குல்ல பாத் த்ரூம் போனா ச்சி ஹாஸ்பிட்டல் அந்த டெலிவரி அதல்லா நா சொன்னா அதுக்கு கத்துறாங்க அம்மா வீட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு வர மாட்டீங்களா இங்கதா வந்து சொல்லுவீங்களா அப்புடி இப்புடின்னு அதுக்கப்பறோ நா சத்தம் போட்டு கத்துட்டா கத்துன உண்மியாவே எனக்கு எனக்கு மோஷன் வர மாரி இருக்கு நீங்க எதுக்கு என்ன கத்துறீங்க என்னால முடியவே
ம்
அதுக்கப்புறந்தா போய் செக் பண்ணி பாத்தா பாப்பாவோட தல வெளிய இருக் க்க சொல்லி டெலிவரி பாத்தாங்க அது வரைக்கு எதுவுமே பண்ணல அதுக்கப்பறந்தா சீக்க சீக்கிறமா ட்ரிப் ப்ஸ் போட்டாங்க போய் நா இப்போ வந் தேர்டிக்கு தா ஒன் டவெண்டி இருக்கு நா போனதுன்னு வச்சுகோங்கலே ஒன் பார்டிகுலா எனக்கு டெலிவரி ஆயிருச்சு
அச்சச்சோ ஆம் அடப்பாவிங்களா ம்
ம் ரொம்ப படித்திட்டாங்க அதுவும் தையல் சொல்றீங்கள்ல இருவத்தி அஞ்சு
அம்மா அம்மா இன்னு சிசேரியன் எல்லான் என்ன பண்ணுவாங்கன் தெரிலியே
ரொம்பா என்ன என்ன சொல்றது கொடும பண்ணிட்டாங்க
ம்
இப்ப வந்த கொஞ்சோ இப்டி கொஞ்சம்
பாத்தீங்கன்னா ஏக்சுவலி நா ரொம்பவே ஏக்டிவா இருந்தேம்பா என்னோட சிசேரியன்ல என்னோட டெலிவரி டைம்ல பாத்தன்னா அட் லாஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஆ எனக்கு வந்து இந்த ஏக்சுவலி இது வாட்டர் புரோக்லா ஆகல சம்திங் வை நீ எனக்கு எதுவு ஆனா அன்கம்பர்டபுலா இருக்குன் சொல்லி ஹாஸ்பிட்டலுக் போயிட்டு என்னமோ அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிட்டு சரி சரி ஓகே எனக்கு டியூ டேட் ஆயிடுச்சு எனக்கு டியூ டேட் ஆக கூட பெயின் வரல எனக்கு பெயின் வரலையா சுத்தமா சரின் சொல்லி சும்மா ஒரு நார்மல் செக்கப் போனே செக்கப் போயிட்டு சரின் சொல்லி ஓகே நம்ம வந்து மெடிசின் இன்டியுஸ் பண்ணி சில பேருக்குலா மெடிசின் குடுப் வந்துருமா
ஆமா எனக்கு வந்து டேட்டே இன்னு வரல எனக்கு வந்து ஏப் ரல் டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட டேட் எனக்கு டேட்டே எனக்கு ஏப்ரல் டுவெண்டி ஃபைவ் எனக்கு வந்து மூணாந்தேதி ஆமா
ம்
வழகாப்பு பண்ணது அஞ்சா தேதிதா நா நாள் நா நாலாந்தேதி புல்லா நைட்டு தா எனக்கு பெயின் வந்துச்சு அத நைட்டு டுவல் ஓ க்ளாக்னா ஃபைவ் தானே அந்த டைம்மு ஃபைவ்குல்லா எனக்கு பேபி பொறந்துருச்சு
ம் நா மூணு நாள் இருந்தே இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவ்ளோ எக்ஸசைஸ் பண்ண மூண் நாள் மெடிசின் எல்லாமே குடுத்தாங்க பெயினே வர இல்ல லாஸ்ட சிசேரியன் பண்ணும்ன்னு இருக்கு போல சரி இதுக்கு மேல விட்டா அவ்ளதா சிசேரியன் பண்ணிட்டாங்க ஆமா ஏன்னா மூணு நாள் ஆயக்கு ட்யூ டேட் ஆ இது ஆயிடுச்சு அதுக்கப்பற ஸ்கேன் பண்ணி பாத்தா கொழந்தையோட கழுத் த்து வந்து கொடி சுத்தி இருக்குன்னு சொல்லி டாங்க நேனு இன்னு கொஞ்ச லே லேட் ஆயிடுச்சுன்னா வராது பாப்பா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னா ரொம்ப டைட்டா கொடி சுத்திக்குச்சா
புரியுது புரியுது
அதால என்ன பண்ணிடாங்க இல்ல இது வந்து நார்மலுக்குல்லா வெயிட் பண்ண கூடாது நம்ம எப்படியாச்சு சிசரியன் இது கொண்டு வந்தணும்ன்னு சொல்லிட்டாங்க
பி்ரைவேட் தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு சிசேரியன் கொண்டு சிசேரியன் தா பண்ணாங்க பண்ணி எடுத்தாங்க எது எதோ ஓ ஏனா நாங்க வந்து அவ்ளோ சொன்னோ நார்மல் கொண்டு போங்கன் சொல்லி
ம்ம்
ம்
நா வந்து எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு அன்னைக்கே எனக்கு டெலிவரி ஆகுனு எனக்கு வந்து பெயின் சொல்றதுப்ப நீ இப்ப சொல்லுவாங்களே இடுப்பு வலிக்குது வயிறுலிக்குது உயிர் போற மாரி இருக்கு எனக்கு அந்த மாரிலா எதுவுமே இல்ல நார்மலாவே வெறும் மோஷன் வந் ந்த பீல் வரும்ல மோஷன் போக முடியாம நம்ம அவசரப்படுவோல ஏன் நாம அந்தடைம் புஷ் பண்ணக் கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிதா டெலிவரி ஆக போக ன இந்த மாரிதா இருக்கு மோஷன் வர மாரி இருக்கு நீ புஷ் பண்ணக்கூடாது எப்பவுமே அப்டினு எனக்கு அந்த மாரியே மட்டுந்தா க்கு மட்டுந்தா நா கத்திட்டே இருந்தே போ அதுக்கே எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு செஞ்சுட்டாங்க ஏ கொழந்த வந்து ஒன் ஃபாட்டிக்குலா எனக்கு எ கையில இருக்கா ஒன் ஃபாட்டி ஃபைவ்க்குலா எனக்கு வந்து தையல் போட்டது அஞ்சரை மணி வரைக்கு போட்டுட்டே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க
ம்
இது வேர தையம்னாலு முடியல அதுக்கு கத்திட்டு எனக்கு சிசரிங்கே பண்ணிருக்லா அந்த வாச்சு நா தாங்கி இருப்பே ஏனா இப்ப எல்லாரு என்ன சொல் சொல்றாங்க நார்மல்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தா அது சரியாயிடு அப்டின் சொல்றாங்க அதா நா ஒன் மந்த் வரைக்குமே அனுப் அனுபவிச்சுட்டுதா இருக்கே அந்த பெயினு இப்ப கூட
ம்
என்னய இப்ப ஹஸ்பிட்டல்ல இருந்து டிஸ் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் மறுபடியு தையல் பி பிரிஞ்சுச்சு வேற சொல்ட்டாங்க மறுபடியு போட்ணுன் சொல்ட்டாங்க
அச்சச்சோ ஆ
ஏனா அங்க வந்து இன்ஜெக்ஷன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்டியே போடும்போது நம்மள்க் கு எவ்ள பெயினா இருக்கு நா வந்து அத அப்செட் பண்ணிக்கவே இல்ல இல்ல நா இங்க போட்ல எனக்கு கன் எனக்கு டிஸ்ஜார்ஜ் குடுத்துடுங்க நா பிரைவேட்ல போய் பாத்துக்குறே சொல்லி வந்துட்டே
ம்
இப்ப பிரவேட்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கே
ம்ம்
ரொம்ப கஷ்டம்பா
கரெக்ட் தா அதா அதுனால தா நம்ம நா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கேனுக்கே வந்து எனக்கு வந்து இ இங்க போ அங்க போனு அலைய விட்டாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல நா வ நா வந்துட்டே இல்ல இல்ல அவுங்க வந்து நடத்துறதே ட்ரீட்
பேசு நா செக்கப் போனதெல்லா நல்லா இருந்துச்சு எனக்கு நாரசந்த் நாரசத்துலே ரெண்டு மூணு அட்மிஷன் ஆயிருக்கே ஏனா இப்ப பிரெக்னன்சி சுகர் வருல்ல
ஆமா
அந்த டைம் வந்து எனக்கு லாஸ்ட் மந்த்லா வந்து பிரக்னன்சி சுகர் வந்து அதிகமா ஆயிடுச்சு நைன்த் மந்த்ல நைன்தோ எய்த்து மந்த்ல ஆமா அப்ப கூட நா வந் ஒ ரோ ஒன் வீக் போய் அட்மிஷன் ஆனே அப் அப்பலா எனக்கு நல்லாதா ட்ரீட் பண்ணாங்க நல்லா பாத்துகிட்டாங்க இப் இப்போ டெலிவரிக்கு போகும்போதா எனக்கு நைட் டைம்ல இல்லாம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம டிஸ்டப் பண்ற மாரி அந்த மாரி இதுலதா அவங்க அப்டி கத்துனது
அப்டியா எனக்கு வந்து எனக்கு ஆப்ட்னூன்தா ஆச்சு எனக்கு ஆப்னூன் சொல்றாங்க மூன்ற மணி வந்து நல்ல நேரமா அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலானு சொல்லிட்டாங்க மூன்ற மணியா சிலிம் மூன்ற மணிக்கு க்கி வந்து மூன்ற மணி இல்ல மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டா த்ரி தேர்டிக்கு பொறந்தா உள்ள அந்த ஹாஃபனவர் ப்ராசஸ் பொண்ணு பொண்ணுதா
இப்ப ரெண்டு பசங்களா உங்ளுக்கு ஒரு பசங்களா
ம் எனக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு செகண்டு் பைய
செரி செரி எனக்கு இப்ப தா ஃபர்ஸ்ட்டு டெலிவரி பொண்ணு
எனக்கு வ எனக்கு ரெண்டுமே சிசரியேன் தா ஒன்ஸ் ஆயிருச்சுனா சிசேரியன் நெக்ஸ்ட் சிசேரியன் தா
கண்டிப்பா அது தா
ம் நா சிசேரியன்தா ஆக கூடாதுனு பயந்தே
அய்யோ அதுதா கஷ்டோனு சொல்லறாங்க அக்கா
ஏனா அது என்னன்னா பொறக்குறப்போ நமக்கு எதுமே தெரியாது ம் நம்ம என்னன்னா ஒரு எதாச்சு ஒன் வேல செய்ய முடியாது ஒரு நின்னுட்டே செஞ்சிருலா எல்லா வேலையு நீங்க கொ ஒரு ஒரு கொஞ்சோ நேரோ நீங்க வந்து ஒக்கார முடியாது கொஞ்சோ நேரோ லாங்கா நடக்க முடியாது இடுப்பு வலி பேக் பெயின் அப்டி வரு
ம் ம்
நம்ம நம்ம ஏஜுக்கு நமக்கு பெயின்க்கு சம்பந்தமே இருக்காது அந்த மாரி பெயினெல்லா வரு சிசேரியன் ஆக்சுவலி அது உண்மைதா நம்ம நார்மலா இருக்கிற பாடி மாரி இருக்காது ஐதிங்க் டைம் ஆயிடுச்சு போல
ஆமா இன்னு பிப்டீன் மினிட்ஸ்தா இருக்கு செரி தோழி உங்ககிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் பேசுவோம்
ம் ஓகே ஓகே
ம் தேங்க்யூ
ம் தேங்க் யூ